லோ
ப்ரோ கேக்குதா ப்ரோ
ப்ரோ கேக்குது ப்ரோ
ன்ன ப்ரோ வணக்கம் ப்ரோ எந்த ஊரு ப்ரோ நீங்க ந்து சாப்ட்டீங்ளா ப்ரோ
சாப்ட்ட ப்ரோ நீங்க ப்ரோ
சாப்ட்ட ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
சும்மாதா ப்ரோக்ர இப்பதா அப்டியே சாப்ட்டு வீட் இல்லையா ப்ரோ ஒயிட் ரைஸு சாம்பாரு ஃப்ரை ப்ரோ
னா ப்ரோ வேல செய்றீங்க படிக்றீங்ளா வேல சரிங்ளா ப்ரோ
நா இப்ப படிச்னுக்றே ப்ரோ படிச்சினு படிச்னுக்றே ப்ரோ நானு சைக்காலஜி படிச்னுக்ற ப்ரோ
சைக்காலஜிங்ளா ப்ரோ
ஆமாமா ப்ரோ நீங்கன்னா பண்றீங்க ப்ரோ அப்டீனாகா செரி செரி வா அப்பறம் ப்ரோ என்ன சாப்ட்டீங் ப்ரோ
நானு சாப்பாடு சாம்பார் சாப்ட்டே ப்ரோ
அவ்றோ
ஆம்ப்பா நீங்க போலீங்களா ப்ரோ வெளில காலேஜ் போயிட்டு வன்ட்டீங்ளா ப்ரோ
இல்ல ப்ரோ திருப்பத்திர வர போனோ ப்ரோ இப்போ இன்னிக்கு லீவு லீவ் போட்ட ப்ரோ அதனால அப்டிய திருப்பத்தூர் வரையு போனம் ப்ரோ போயிட்டு இப்போதான ப்ரோ வந்தே
செரி ப்ரோ
வந்து சாப்பிட்டு தா ப்ரோ அப்டியே வெளிய வந்தே சரி ஃபிரெண்ட்ஸ பாக்கலானு வந்த எல்லா கொஞ்ச பிஸியா இந்தாங்க சியப் அப்டியே வந்த ப்ரோ உன்ன பாக நீங்க வந் நீங்க வொடனே சேரினு உங்கிட்ட பேசலா
ஆ ப்ரோ
அவின்டு இந்து வந்த ப்ரோ
ப் ஃபிரீயா இருக்கீங்களா இல்ல வேலையா இருக்கீங்களா ப்ரோ
ஃபிரியா தா ப்ரோ இருக்கிறே சொல்லுங்க ப்ரோ
என்ன ப்ரோ யார எனக்கு ஃபுட்பால் ரொம்ப புடிக்கு ப்ரோ வெளாட மாட்ட ப்ரோ பாப்பே புடிக்கு உங்களுக்கு ப்ரோ
எனக்கு ஃபுட்பாலு புடிக்கு ப்ரோ வாலிபாலு புடிக்கு ப்ரோ
அப்றோ ப்ரோ
ஆமா ப்ரோ கேம்ஸ்ல கொஞ்ச அதிகமான இன்ட்ரெஸ்ட் ப்ரோ நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ்னாவே நம்மளுக்கு உயிரு ப்ரோ உயிருனா ஸ்போர்ட்ஸ் ப்ரோ
வேற என்ன ப்ரோ புடிக்கு வெளாட்டு
விளையாட்டுனாவே ரொம்ப புடிக்கு ப்ரோ எனக்கு
கபடி புடிக்குமா ப்ரோ
ஆ ப்ரோ கபடி கயிறுழுக்கிது கில்லி கோலி எல்லா புடிக்கு ப்ரோ அதா ப்ரோ ஒடம்புக்கே ரொம்ப நல்லது கில்லி விளான்னா நல்லா ஷோல்டர் நல்லா கட்டு மஸ்தா ஆவு ப்ரோ இப்பல யாரு ப்ரோ கில்லியல்ல கில்லி விளையாறாங்க
ஆ ப்ரோ கரெக்ட்தா நீங்க சொல்றது
ஆமா ஆமா ப்ரோ ஆ கோலி அ அப்பிடியே கோலி ரெண்டு கோலி தூக்கி போட்டு ஒரு கோலி அதெல்லா சின்ன வயசுல விளையானது ப்ரோ இப்பெல்லா யாரும்
ஆமா ப்ரோ கரெக்ட் ப்ரோ நீங்க சொல்றது ஹன்ரெட் பர்சன்டேஜ் கரெக்ட் ப்ரோ
ஆ ஒரு இல்லா வந்து கொஞ்சோ நல்லா பஸ்ட் நம்மள ஸ்ட்ரென்திங் பண்ற அளவுக்கு விளையானு ப்ரோ ஓடி ஆடி விளையானாதா நம்மளு ஹெல்தா இருப்போ சாப்பறது ஹெல்தா சாப்பிலா
ப்ரோ
ஆ ப்ரோ இன்னா ப்ரோ பண்றது இன்னா ப்ரோ சொல்றீங்க ம் என்ன கேம் ப்ரோ உங்ளுது
ஃபுட் பால்தா ப்ரோ இங்க யாரு ப்ரோ விளாரதில்ல
அ ஏ ப்ரோ உங்க ஊர்லல்லா ஸ்டேடியம்லா ஒண்ணு இல்லையா ப்ரோ
இல்ல ப்ரோ இங்கல்லா எது இல்ல
இன்னா ப்ரோ
புரோடு வசதி எல்லா இல்ல ப்ரோ நல்லா ஆடுரோ
அப்பிடிங்களா அ சேரி சேரிங் ப்ரோ எங்க ஊர்ல ஸ்டேடியம் இருக்கு ப்ரோ சின்ன ஸ்டேடியமு
ஆ ப்ரோ
அனால நாங்க போன அதே விளாயானுகிறான அப்டே கொஞ்சதா அகுது ப்ரோ மைண்ட் ரிலாக் ஸ்சாகுதுல அதுல போனா ஆமா ஆமா ப்ரோ இல்லன்னா ஒரு
ரோட்லேதா உக்காந்துருக்கணு போறச்சா வெளியில வீட்டு வெளிய வீட்டு மேலே போணு
ஆ சேரி சேரி ப்ரோ ப்புறோ வேற என்ன ப்ரோ எங்யும் போலியா ப்ரோ வெளிய?
இல்ல ப்ரோ எங்யும் போல க்ளைமேட் செரி இல்ல இங்க மழ வந்துன்ன இருக்குது அ னால எங்யும் போல ப்ரோ வீட்லயே அடங்கி கடக்குறே
ஒ
சேரி சேரி
சேரி ப்ரோ
ப்ரோ வேறன்ன ப்ரோ விஷ்யோ
வேற ஒன்னுல்ல ப்ரோ லவ்
இல்லெல்ல ப்ரோ‌ லவ்வு கல்யாண்லா நம்மளுக் செட்டாவாது ப்ரோ
வேறென்ன ப்ரோ
நம்மளுக்கல்லா ரொம்ப தூரம் ப்ரோ லவ்வு இந்த மேரேஜு அதெல்லா ப்ரோ
ஆம் ப்ரோ
ஆம் ப்ரோ
அப்ப கல்யாணம் பண்ண மாட்டீங்களா ப்ரோ அப்டின்னாரு ஆமாமா ப்ரோ இப்பயே கல்யாண பண்ட்டு‌ என்னா ப்ரோ பண்றது என்ன ப்ரோ கல்யாணம் பண்ட்டு என்னா பண்றது ன் கேக்குறீங்க கல்யாணம் பண்ட்டு வாழ்க்கைய ருக்க வேண்டியதா ப்ரோ
கரெக்ட் தாம் ப்ரோ இருந்தாலு நறைய பிரச்சனைகள்லா இருக்கு அதெல்லா ஃபினிஷ் பண்ட்டு அப்புறொ
கண்டிப்பா ப்ரோ அ ஆ நானு பிரச்சனையல்லா பாக்காம கல்யாண பண்ட்டம்ப்ரோ இப்பதா ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருகுது பணகஷ்டொ
ஆமா ஆமா ப்ரோ
செலவு ஜாஸ்தி ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ
ஆம் பா
ஆமாமா கொஞ்ச கொஞ்சமா சரி செய்யுங் ப்ரோ ஒரேடியாலா சரி செய்ய முடியாது பொறும்யா ஒன்னொன்னா ஒன்னொன்னா சரி செய்யிங் ப்ரோ ஆமாமா ப்ரோ
எப்பிடி ப்ரோ போச்சி சண்டே எல்லா
சண்டே நல்லாதா வது ப்ரோ போச்சி சண்டேக்கு தின்னா ப்ரோகுக்குது சண்டே வருது அடுத்த சண்ட வந்துடுது ப்ரோ என்ன நடஞ்சின்னு யோசிக்கதுகுல்ல இந்த சண்ட போய் அந்த ச சண்ட வந்துருது ப்ரோ
ம் வருஷமே வந் ந்து வார
அரக்கணக்கல ஆயிட்டு இருக்கு ஆ அ ப்ரோ
அதனால
நா ப்ரோ சொல்ற எத்தனாது வருஷ் சோ ப்ரோ படிக்கிறீங்க காலேஜு
நா செகண்ட் இயர் ப்ரோ
செகண்ட் இயர் ங்களா எத்தன வருஷோ ப்ரோ அது சைக்காலஜி கோர்ஸ்
அதா ப்ரோ ஆ அ அது மொத்தமாவவே ரெண்டரை வருஷதா ப்ரோ
அப்பிடியா ப்ரோ வேல என்னா வேல ப்ரோ ஓவ அது
அது வேல எல்லா ஒண்ணு இல்ல ப்ரோ நம்ம பிரைன வளத்துக்கறதா நம்மளோட தெறமைக்குதா ப்ரோ வேலலா வாங்கத்து கட வச் ச்சினுக்கிறே ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ கட வச் ச்சினுக்குறோ நம்ம தனியா ஒர்க் பண்றோ
ஆ ப்ரோ
ஆ ப்ரோ இன்னாதா இது ரெண்டு மூனு ஒர்க் இருக்கு ப்ரோ அப்பிடியே மாத்தி மாத்தி செஞ்சினே இக்கறது ப்ரோ எது கரண்ட்ல இருக்கோ அது நெஞ்சிகித்து ப்ரோ
ஓகே ப்ரோ
ம் ப்பறோ ப்ரோ
ப்ரோ வேற ஒன்னு இல்ல ப்ரோதா மழ வேற வந்தன்னுருக்கு ப்ரோ
ஆமா ப்ரோ
எனம் போர்ல
அவுரா
உ ஊர் எப்டி புரோச்சலன்னு இருக்குங்களா
எங் ஊர் எப்போமே சில்லுனு தா ப்ரோ நாங்க மல அடி வாரத்திலிருக்கிறோ
அப்டிங்ளா
இப்ப ஒரு நாள் யானை வந்துரு ஒரு நாள் கரடி வந்துரு ஒரு நாள் சிங்க அந்த மாரி ரொம் ஒ பிரச்சன ப்ரோ இங்கல்லா
ரிசர்வ் பாரஸ்ட்ல இருக்கீங்ளாப்
ஆமாமாப் மலடி வார இருக்கிற ப்ரோ
சியோ போ ரொம்ப கஷ்டமாச்சே ப்ரோ நரடியலா வந்துசுனா பொக பொக போடுங்க ப்ரோ பொக பொக போடுங்க ப்ரோ எலா ஓடிடு நா டிஸ்கவரி சேனல பாத்துயா
அது டிஸ்கவரி சேனல் குரோ இதுல நேர்ல வந்துச்சுன்னா க மாடவே மூணா பிரிச்சுருது நாலா பிரிச்சுருது ஒரு கரண்டி அஅ இதெல்லா ஒன்னு பண்ண முடியாது ப்ரோ கணக்கு பாத்தா வீடு போய் எனா உள்ள பண்ணிக்கதா ப்ரோ
இயோ
இந்த மாரி கொஞ்ச சிக்கலான ஏரியாதா என்ன பண்றது ப்ரோ மனுஷங்க மாட்னா சோழி முடிஞ்ச்சு ப்ரோ ஒர் டைமுங்க கதரிக்கொத கடிச்சிப் கொதரி எத்தடிஞ்சு ப்ரோ ஏ நம்ம வெளியல்ல அ ஆ வீட்டவுட்டு வெளிய வர்றதுல ப்ரோ நம்பவுண்டு வீடுண்டு கிரௌண்டு வீடு வேற ம் ம்
அ பா சேரி ப்ரோ
ப்ரோ
சொல்லு ப்ரோ கேக்குதா ப்ரோ
கேக்து கேக்து சொல்லுங்க ப்ரோ
அதா ப்ரோ ப்ரோ இவ்ளோ கேர்லஸா சொல்றீங்ளே ப்ரோ
ஆமா ப்ரோ இங்க சிங்கம் புலிலா சும்மா சுத்தோம் ப்ரோ சும்மா நெனச்சா மலப்பாம்பு வந்துரு
அய்யயோ
ஆமா ஆமா ப்ரோ
மலபாம்புனா அப்டியே ஆளயே சுத்திக்குமே ப்ரோ
ஆமா ஆமா ப்ரோ நெறய ஆடுளுங்கள முழுங்கிடுச்சு ஆடு ஆடு மாடுங்களா ரொம்ப கவுர்மெண்ட்ல இருந்து என்னா ப்ரோ பண்ண முடியு இயற்கை பிரச்சன அதெல்லா அத போய் என்னா பண்ண முடியு ஒரு டைம் இல்லன்னா ஒரு டைம் எப்போ வருன்னு அவுங்களு எப்டி கரெக்டா சொல்லுவாங்ளா சொல்ல முடியாது ப்ரோ
ஆ ங்க ப்ரோ எங்கனா வெளிய எங்கனா போகலாம்னு பிளான் பண்ணிருன் இருங்கீங்ளா ப்ரோ அவுட்டிங் எதனா ட்ரிப் எதனா
ப்ரோ அடுத்த மாசந்தா எங்கேயோ போலானு சொல்லிக்கிறாங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
அப்டியாப்பா
ப்ரோ எங்க கூட்னு போறாங்கனு தெரியல ப்ரோ
சுத்திக்குனே இருன்னு ப்ரோ எனக்கு கூட ஆனா அதே
ஆமா ப்ரோ நம்மளுக்கு கூட அதேதா ப்ரோ நம்மளுக்கு சாப்றதுக்கே தூரமா போனோ எங்கல நம்பி ஒருத்த அவிருந்தானா கூட போது ப்ரோ டெய்லி டீக்குடி வானை வடி குடும்புவோம எந்த பக்கம் டி குடி திருப்ப திரு போவோ எங்க தம்பி ப்ரோ
ஆ அவரு இருந்தார்னா எனக்கு பிரச்சன இல்ல ப்ரோ அவரு மெட்ராஸ் போயிட்டுக்கிறாரு ஆ ப்ரோ என்ன கூட்டு சுத்தினே இருப்பாரு ப்ரோ இந்த மாதிரி தம்பி கெடைக்க குடுத்து வச்சுக்கணும் ப்ரோ ஆமாமா ப்ரோ டீ குடி தூரமா அவரு பேர் என்னான்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ அவர் நாபகம் தா ப்ரோ எனக்கு வர்ரதே அய்யோ பரவால்ல இவ்ளோ நல்ல மன்ஷ ச இருக்காரு ப்ரோ என்ன ப்ரோ ஐ டி ஐ டில ஒர்க் பண்றாரா ப்ரோ சாப்ட சாப்ட முடியாதுன்டு வேனா வேல செய்யுறாரு ப்ரோ இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்ல
அவுங்க அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாய்ப்பா
ஆ
இவரு
து நம்ம கூட எம்பளாயி ஓஹோ
ஆஹ அவங்க அப்பா சம்பாதிச்சிப்பாரு ஆ படிச்சல முடிச்சிட்டாரு ஒரு டிகிரி கம்ப்லீட் பண்ட்டாரு அதா சுத் தறாரு ஊர்
ஊர் நறையா ஊர் தெரியும் ம் நல்லா சுத்தி பாப்பாரு ஊருங்க ம் ஆமா ஆ
அர்த்தமெல்லா ஒண்ணு எதுகெல்லா ஆட் ஆனுங்கிறாரு ஓ அவரு கூடதா நீங்க அதிகம் அவுட்டிங்